வாங்கப்பா எப்டி இருக்கீங்க
நா ரொம்ப வதங்கி போயிருக்கிறேன்ப்பா
ஏப்பா இந்த வெயிலுக்கு அப்டி இருக்கா
கண்டிப்பா சும்மா ஒண்ணு இல்ல பக்கத்துல இருக்க கேஸ் ஆபிஸ் போயிட்டு வரலா ஒரு சின்ன வேலையா அப்டிண்ட்டு போனே வெயில் தாக்கோ தாங்க முடில செரி நம்ம குளும்மப்படுத்துறதுக்கு எளநீர் வாங்கி குடிக்கலா இல்லன்னா நொங்கு ஏதாவது வாங்கி சாப்டலா டெய்லியுமே நம்ளால்ல அத கண்டினியூ பண்ண முடியாதுல்ல
கரெக்ட்டு தாபா கரெக்ட்டு தா நம்மளாலல்லா டெய்லி வந்து கண்டினியூ பண்ணறதுக்கு அவ்ளோ இதெல்லா இல்ல அப்பா டெய்லி எளநீர் வாங்கி குடிச்சிட்டு அது வேற இந்த க இந்த சூடு வந்து அதிகமா இருக்கறதால ஹெல்த் பித்தோ வந்து நெறைய அலர்ஜி நெறைய வருது இப்ப வர வர எப் எப்படா இந்த கெளைமேட் வந்து மாறு அன்னிட்டு இருக்கு அதுவேற இல்லாம இப்ப எல்லா எடத்துல வேற
ஆ இது மழை பெய்யுதுன்னு நேத்து நியூஸ்ல அறிவிச்சாங்க ஆனா அ அப்டி இருந்து கூட இந்த சென்னையில இன்னு கூட பெய்யலன்றதுதா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு
இன்ன இன்ன என்னென்னா லாஸ்ட்டா இப்போ ஒரு சமூக வலைதளத்துலா பாக்கு பொழுது இந்த வர எட்டு நாள் வந்து ரொம்ப மோசமா இருக்கு வெயிலோட தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமா இருக் கோம் அ ஈட் ஸ்ட்ரோக் வரோ அதெல்லா அதுக்கேத்த மாதிரி நீங்க தண்ணி குடிங்க அப்டியே வந்து து வெயில் எல்லா போனா கூட இந்த கழுத்து ஓரத்துல ஈரமா துணிய நன ச்சி போட்டுக்குங்க இப்போ கிரிக்கெட் பிளேயர்லா இருக்காங்க பாத்தீங்ளா நம்போ பாத்திருப்போம் நெறைய அவங்க பிளே பண்ணிட்டு வரும்மொழுது அந்த அனல் தாங் ஐ க கழுத்துல வந்து டவல் சுத்தி இருப்பாங்க நா ரொம் நாள் யோசிப் இவங்க என்ன இவ்ளோ அனல்ல போய் கழுத்துல டவல் போட்ருக்காங்களேன்ட்டு இப்பதா அதோட ரீசன் தெரியுது இன்னன்னா அவங்க தண்ணில நெனச்சு அந்த டவல் வந்து கழுத்த சுத்தி போட்ருப் பாங்ளா ஏன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வராம இருக்கற்துக்கு அந்த மாதிரிலா வந்து நீங்க ஃபேஸ் வாஷ் பண்றதோ சில் தண்ணில வந்து மொகம் கழுவுறதோ ஏதோ ஒன்னு அந்த மா